அ உங்களுக்கு மரோ வளர்க்குறது செடி வளர்க்குறது இதெல்லா ரொம்ப புடிக்குமா
ரொம்ப புடிக்கும்ப்பா நா அத செஞ்சுட்டு தா இருக்கே
என்ன மாதிரியான மரங்களா வச்சிருக்கீங்க
நானாப்பா நானா அ ம் மாதுளை மரோம் கொய்யா மரோம் பப்பாளி மரோம் மா மாங்கா மரோ அ சீத்தா மரோம் நெல்லிக்கா மரோம் முருங்கை மரோம் அ ம் அது பேர் எனக்கு கரெக்டா வரல இந்த நட்சத்திர ஆப்பிள் சொல்வாங்கில்லியா அது ஒன்னு ஆமா நட்சத்திரோ ஒரு ஆப் அப்பிள் அது மாறி அது மாறி ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அது
அத வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க வாட்டர் ஆப்பிளதான நீங்க சொல்றீங்க
இல்லப்பா ஸ்டார் ஸ்டா ஸ்டார் ஆப்பிள் அது பேரு ஸ்டார் மாரி இருக்கு
அது வந்து கிரீன் கலர்ல இருக்கு அது பழுத்துச்சுன்னா வந் ந்து ஒரு மாரி பிங்க் கலர்ல இருக்கு அதுதான சொல்றீங்க
இல்லப்பா அது ஒரு மாரி பச்சையா இருக்கு
அ அது பழுத்தாலுமே பச்சையாதா இருக்குமா
ஆமா
உ அது பேரு என்ன சொன்னீங்க ஸ்டார் ஃப்ரூட்டா ஆ அது வந்து உங்க ஊர்ல மட்டுதா வெளையுமா
இல்லப்ப எல்லாருக்கு தா விளயு அது எல்லா செடி மாரி கொஞ்சோ மரோ மாரி கொஞ் குட்டையா வளரு
ஆனா அது ஃப்ரூட் வந்து நல்லா இருக்கு பச்சயா இருக்கு அப்பறோ பழுக்க பழுக்கதா வந்து அ ஸ்டார் மாரிதா இருக்கு அது வடிவமே அதோட ஸ்ட்ரக்சரே வந்து அது மாரி ஸ்டார் மாரி தா இருக்கு
உ ஹூ
உம் உம்
சரி சரி நா பாக்குறே அது எப்டின்னு வேற என்ன மாதிரியான மரங்களா வச்சிருக்கீங்க
நிறைய மரங்கள் இருக்குப்பா என்னென்ன மரம்னு சொல்லவே வேணா அவ்ளோ மரோ டெய்லி அத தண்ணி ஊத்திட்டு அதுக்கு ஒரு இதுதா பண்ணிட்டு தா வருவே
டெய்லி தண்ணி ஊத்தணுமா செடிக்கெலா
டெய்லி தண்ணி ஊத்தனு அது நிறைய ஊத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பட் ஜெஸ்ட் மேல வந்து தெளிச்சு உட்டா போது அது கீழ வந்து வேருக்கு வந்து அதிகமாக ஊத்தகூடாது நேறைய மக்கள் என்ன பண்றாங்க நல்லா தண்ணி ஊத்துனா நல்லா வளரு நிறைய தண்ணி ஊத்துனா நல்லா வளரும்ன்ற ஒரு மைண்ட்ல வந்து தண்ணி நிறைய அ நிறைய ஊர்ற மாதிரி இது பண்ணுவாங்க அதுல அது அந்த மாரி ஊத்தகூடாது அ செடி கொடி மரத்து க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் வந்து மழ மழ தண்ணி
உ
நீங்க மழ வந்துட்டு பிறகு ஒரு ஒரு வா ஒரு நாள் கழிச்சு பாருங்க செடியோட அதுவே வந் ந்து வேற மாரி இருக்கு அழகா தள தள தளனு பசுமையா இருக்கு அதே வெயில் காலத்துல வந்து வெயில் காலத்துல வந்து தண்ணி இல்லாதனால ரொம்ப வறண்டுட்ச்சுன்னா அது ஒரு மா திரி தோற்றத்த இருக்கு
ஆமா ஆமா
ம் ம்
நம்ம அந்த செடியோட அமைப்ப வச்சே நம்ம கண்டுபுடுச்சர்லா தண்ணி தேவைப்படுதா இல்லயான்
ஆமா ஆமா என்ன ஒன்னா மண் மண்ணோட தரத்த பொறுத்தா வந்து பழோ வந்து சீக்கிரோ விடுமா வி டாதான்றது அந்த மண் தரோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுனா அழகா வரு கிட்டதட்ட இப்போ ஒரு வருஷ பயிர் நீங்க வைக்கிறீங்ன்னா ஆறு மாசத்துலே வந்து க நல்ல பழங்கள் குடுக்க ஆரம்பிச்சிரு பூ எடுக்க ஆரம்பிச்சிடு இல்ல அந்த மண் தரோ நல்லா இல்ல அது ஏதோ சிமெண்டு கலந்த பட்டு மண்ணு அதனால டக்குனு ஒரு குரோ ஆக மாட்டகுதுனா அது வந்து டக்கு டக்குன்னு வந்து நல்லா அது பக்கதுல இந்த அந்த மண்னெலா செதுக்கி விட்ரணு கள பிடிங்கிட்டு நல்லா செதுக்கி விட்டுட்டு உரம் போட்டீங்கனா அந்த ஒரத்துக்கு ஏத்த மாரி அந்த மண்ணு மாறிடு
நீங்க எந்த மாதிரியான உரலா பயன்படுத்துவீங்க
இதுக் அ என்ன என்ன சொல்லுவாங்க அது பேர் என்ன சாணோ மோஸ்ட்லி வந்து சாணத்த தா நாங்க யூஸ் பண்ணுவோ மாட்டு சாணோ இருக்லீங்ளா ஆட்டு சாணமு மாட்டு சாணமு கலந்து அது வச்ட்டு முட்ட ஒடச்சு போடுவோ இயற்கையானது நா என்ன பயன்படுத்துறனா இயற்கையானதுதா அரிசி தண் க கழுவுற தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துவே அந்த மாதி ரிதா நான் பண்ணுவனே தவிர அந்த கெமிக்கல் வெளில வாங்கிலா நானு ஒரோ யூஸ் பண்ணது கெடையா சாம்பல் மோஸ்ட்லி சாம்பல் அடுப்பு சாம்பல் இருக்ல்லீங்ளா
ஆமா
இப்போ சாம்பல் அந்த சாம்பல் கூட போடலா அது கூட் நல்லது
இப்போ பாத்தீங்கன்னா அரசாங்கத்திலயே வந்து உரோலா குடுக்கறாங்ளே அந்த உரமு நீங்க போட மாட்டி
பொட்டாசியம் குடுக்குறாங்க நல்லா இருக்கு அது ஏக்கர் கணக் ஏக்கர்ல பயிர் பண்றாங்க இல்லைங்ளா மரத்துக்கு மாமரோ மாத்தோப்பு அந்த மாரி நெல்லெல்லா போட்றாங் இல்லைங்ளா அவுங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு அ தண்ணில கலந்து அடிச்சிட்டு வராங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அள ஒரு மாடி தோட்டோ மாரி தா நம்ம யூஸ் பண்றோனா இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சா மாட்டு சாணோ ஆட்டு சாணம் அத காய வச்சு பவுடர் பண்ணி பொ வச்க்றது தண்ணில கலந்து ஊத்துறது எல்லா ரொ ரொம்ப நல்ல விஷ் யோங்க அதுல வந்து நல்லாவே கெடைக்குது நல்ல பெனிஃபிட்டு அதுலால
ம்
மரங்களோ செடிங்களோ நல்லா இருக்கு
நாங்க என்ன செய்வோனா இந்த காய்கறி வேஸ்ட் எல்லா இருக்குல்ல அதல்லா பாத்தீங்கனா மாச கணக்குல வந்து சேமிச்சு வச்சுபோம் ஒரு அட்ட பாக்ஸில பாத்தீங்னா அதாது வந்து மாச கணக்குல வந்து சேமிப்போ சேமிச்சு அது வந்து தண்ணி விடு இதெல்லா விடுலய அந்த அட்டபாக்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்ட போட்ருவோ நல்ல வெயில் வந்ததுக்கு அப்பறமா அந்த காய்கறியோட வேஸ்ட் அந்த பாக்ஸ தூக்கி வெளில வச்சிருவோ வெளில வச்சோனே அது பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சு
ம்
நல்லா காஞ்சு போய் இந்த இல தல வெங்காய தோலு காய்கறி தோலு எல்லாமே அத பாத்தீங்னா நல்லா மக்ணோன அத கூட நாங்க உரமா யூஸ் பண் அதல்லா கொண்டு போய் செடிக்கு போடு றது இப்ப நம்ம முட்ட தோலுமே நம்ம டேரக்டா போடுறத விட
அது வந்து சின்ன சின்ன செடிங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சின்ன செடி சின்ன சின்ன செடிங்களுக்கு வந்து முட்டத்தோலுன்றது ரொம்ப ரொம்போ ரொம்போ நல்ல விஷயம் அது நிஜமாவே நல்ல விஷயம் அது
இப்ப செடிங்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து அந்த முட்ட தோல் இருந்துதா கிடைக்குதுன்னு கேள்விப்பட்ட
ம் அது டேரெக்ட்டாவே கிடைக்குது பா அது நசுக்கி போறதுனாலு இல்ல அப்டியே மேலே கவுத்துப்போ அதாவது இப்ப ரோஜா செடி இருக்கு இல்லைங்ளா ரோஜா செடிங்க மொட்டு மேல நம்ம கவுத்தி போட்டோனா
ம்
அதுக்கான கோல்சியம் வந்து அழகா எடுத்துக்குது அந்த மொட்டுல அந்த செடி
முட்ட தோலு வந்து கவித்தி போடணுமா நொறுக்கி போடாம
ஓட்ட போட்டுட்டு முட்ட வெளிய அந்த கருல எடுத்துற இல்லைங்ளா அந்த கரு எடுத்துட்டு பிறகு அந்த முட்ட கொஞ்சோ லைட்டா ஓட்ட போட்டுட்டு அப்டியே மூடி விட்டுருணு நீங்க ரெண்டு நாள் கழிச்சி பாருங்க அந்த முட்டையோட இது வந்து மாரி இருக்கு உள்ள இருக்கிறதுதெல்லா அப்டியே ட்ரை ஆயிட்டு இழுத்துட்டு இருக்கு தெரிஞ்சிரு அந்த உள்ள இழுத்து இருக்கறதுதெல்லா நல்ல உரங்க போட்டு காய்கறிகள் தக்காளி போடலா சின்ன சின்ன ஸ்பேஸ் இப்ப வீட்ல இல்லாததுனால அந்த கேன்லா இருக்கு பக்கெட்ல உடஞ்ச பக்கெட்லா இருக்கு இல்லைங்ளா அதெல்லா கூட யூஸ் பண்ணலா யூஸ் அண்ட் தூரே பொருள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலா அழக அது மண்ணு நொப்பி அதுல வந்து இது போட்டுட்டு இப்போ என்னென்ன செடி வைக்க முடியுமோ தக்காளி கத்திரிக்கா வெண்டக்கா முள்ளங்கி இதெல்லா வந்து சின்ன சின்னசா கூட வளரக்கூடிய செடிங்க தா
ம் ம்
அதெல்லா வந்து அழக வளரு இப்பல்லா எல்லா சந்தையிலு வந்து அந்த பயிர் கொட்டைங்கலே வ குடுக்குறாங்க போட்ற மாரி அது போட்லா வெதைங்கள் நிறைய வெதைங்க விக்கிறாங்க அது போட்லா அந்ந இதுக்க தக்காளி தக்காளி வந்து ஒன்னே ஒன்னு கெடுச்சிசுனா கூட அந்த மண்ல போ நசுக்கி விட்டுருங்க பாருங்க ஒரு நால் நாள் கழிச்சி பாருங்க அப்டியே புடிச்சிட்டு இருக்கு ஒன் வீக்கு பத்துனா செடி அதுயே வந்துரு தக்காளி செடி அதுவே மொளைக்கு பாருங்க
ம் ஹூ
அதே மொளைக்கு ஏனா அ ஒரு ஒன் ஒன் மந்துல தா வந்து காயி பூலா விட ஆரம்பிக்கு நீங்க விட விட விட ஒரு நாளைக்கு நாளுக்கா ஒரு அது ஒரு சிலர் தரம் பொறுத்து அத மரம் மர மரத்தோடுக்கு தரோ இல்ல மண்ணோடத் தரம் பொறுத்து தா வந்து மண்ணு ஒரு சின்ன செடியில பத்து காயு விடு சின்ன செடியில ஒரு இருவது காயு விடு சின்னது ஒரு சில கா செடிங்கலாம் ஒரே காய் ரெண்டு காய் மூணு காய் மட்டு விட்டுட்டு கம்முன் ஆயிடு அது மாரி காஞ்ச மாரி ஆயிடு அந்த மண்ணோட தரம் பொறுத்து தா எங்க வீட்ல வந்து நெல்லிக்கா வந்து அப்டி கொத்து கொத்தா இருக்குது அந்த மாரி நெல்லிக்கா நா எங்கயுமே பாத்தல்ல அவ்ளோ கொத்து கொத்தா கொட்டுது அப்டி அவ்ளோ நெல்லிக்கா ஆ சின்ன சின்ன நெல்லி சின்ன நெல்லிக்கா அற நெள்ளிக்கா தா அவ்ளோ அருமையா இருக்காது நெல்லிக்கா ம் க்ம்
அது நெல்லிக்கால என்ன பண்ணுவீங்க
ஊர்கா போடலா ஊர வச்சு ஊருகா போட்டு வச்சுக்கலா அப்டி இல்லனா அது ரொம்ப நல்லதுதான பா அது விட்டமின்ஸு சி இருக்குல்ல விட்டமின் சி இருக்காது இந்த டயபெட்டிக்கு ஸ்டூட பேஷண்ட்லா அது டெய்லி ஒரு நால் நெல்லிக்கா சாப்டலா அதுலதா கெடைக்குமே நல்ல கேல்சியம்லா
புரியுது புரியுது புரியுது நா இனிமே நெல்லிக்கா எங்க ஊர் சைடு கெடச்சா வாங்கி சாப்புறே
செரிமா
நெல்லிக்கால சின்ன நெல்லிக்கா நல்லதா இல்ல பெரிய நெல்லிக்கா வா
என்னப்பா
சின்ன நெல்லிக்கா நல்லதா இல்ல
ரெண்டு நெல்லிக்காவு ஈக் குவல் தா ஆனா அந்த பெரிய நெல்லிக்கால இருக்கற விட்டமின் சி வந்து அதிகோ
ம்ஹு
அதுல ஜூஸாவு எடுத்துக்லா நீங்க அது அப்டியே கடிச்சியு சாப்பலா
ம் ஹு புரியுது புரியுது நெறைய அருமையான தகவல்லா குடுத்துருக்கீங்க இந்த தகவல்லா எனக்கு ரொம்ப பயன்படுன் நெனைக்கிற மீண்டும் வேற ஒரு இணைப் புல சந்திப்போம் தோழி
ஆ நன்றிப்பா ம்